ஹலோ ஆ பேசர்து கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க நீங்க என்ன பண்றீங்க
ஆ நா ரொம்ப நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு ரொம்ப நல்லாருக்கே ஆ கேட்குது கேட்குது மொதல்ல கொஞ்சோ நம்முடைய வாய்ஸ் வந்து கொஞ்ச கம்மியா இருக்க மார் இருந்தது இப்போ கொஞ்சோ பரவால்ல ஆ இப்ப கேட்குது இப்ப கேட்குது ஆ நம்ம என்ன எத பத்தி பேசலா அப்டின்னா ஒவ்வொருத்தங்க கு ஒரு புடிச்ச விஷ்யங்கள் இருக்கு அது ஃபுட்டு அது உணவுலயா இருந்தாலு செரி சில பேருக்கு விளையாட்ல ரொம்ப புடிச்ச விஷ்யோ இருக்கோ அந்த மாரி நறைய விஷ்யங்கள் இருக்கு அந்த மாரி உங்களுக்கு உணவுல புடிச்ச உணவு அந்த மாரி எதா இருக்கா அத பத்தி கொஞ்ச சொல்லுங்க
உணவு அப்டின் பார்த்தீங்க வெச்சுக்கோங்ளே எனக்கு அதுல கொஞ்சோ ஒரு ஓபனா சொல்னு கொஞ்ச சலிப்பு தட்டு போச்சுன்னே சொல்லலா கார்ணோ என்னன் வெச் சுகோங்ளே என்னோட வேலயே கொஞ்சோ ஊர் சுத்துற மாரி வேல ஆ இந்தியா முழுக்க சுத்துரன் வெச்சுக்கோங்ளே அதனால நறைய ஃபுட்டு ஒரு காலத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா தேடி புடிச்சி ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு டிஸ்ட்டிக்கு அப்டி சாப்ட்டு படிச்சி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரியாணி டிஃப்ரெண்ட் டைப் ஆப்பெல்லா சாப்ட்டு இப்ப கொஞ்சோ சாப்பாட்ல கொஞ்சோ ஆர்வோ கம்மியா இருக்கு பட்டு ஹ ஹாப்பியா இருக்கு எல்லா நம்ம சாப்ட்ருக்கோம்ப்பா எல்லா ஊரு எல்லா ஊருகள ஃபுட்டு எல்லா சாப்ட்ருக்கோ நம்ம எல்லா ஸ்டேட் ஸ்டிக்கான ஃபுட் எல்லாத்தையு சாப்ட்ருக்கோ அப்னு ஒரு திருப்தி இருக்கு அதனால வந்து நம் ஊர்ல அந்த மாரி அந்த வீடியோஸ் லா பாக்கும்போது இதல்லா நம்ம சாப்ட்ருக்கோ அப்டின் தா தோனுமே தவர ஆ ஓகே சார் நா நல்லாருந்தா சாப்டுவே பட்டு இதுதா ஆர்வோ அப்டின்லா கெடையாது அ உங்களுக்கு என்ன ஃபுட்டு புடிக்கு சொல்லுங்க
எனக்கு நா நீங்க சொன்னீங்க நறையா வந்து வெளியில சாப்ட்ருக்கே சொன்னீங்க எனக்கு பெருசா நா ரொம்ப அதிகமா வெளியல்லா சாப் சாப்புறதுல்ல சொல்ல முடியாது சாப்ட்ருக்க க ரொம்ப அதிகமா சாப்புட்டது இல்ல இதுமேரி தேடி தேடி அந்தமாதிரி போய் சாப்புர்றோ ஆளு இல்ல நானு மேக்சிமம் வந்து வீட்ல இருக்கக்கூடிய உணவுகள் அந்தமாதிரி தா வந்து அதிகமா சாப்புடுவோ நானு
புடிக்கிளது நம்மோ வேலனால்ல போகும் போது தேடில்லா போய் சாப்றதுல்ல இப்போ ஒரு சிம்பளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றே பாருங்களே இங்க வந்து ஒரு தந்தூரி ரொட் ட்டி அப்டினு சொல்றாங்க பாத்தீங்களா தந்தி ரொட்டி கேள்விப்பட்ருக்கீங்களா தந்தூரி ரொட்டி பஞ்சாபி தந்தூரி ரொட்டி அந்த மாரி ரொட்டிங்களா இங்கெல்லா வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல குடுப்பாங்க இல்ல ஏதாச்சி ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா அந்த அங்கதா அது கெடைக்கு ஆமா தந்தூரி ரொட்டி நாணு இதெல்லா வந்து ஆனா நார்த் இந்தியாவுல பாத்தா ரோட்டு கடையில அவே புரோட்டா போட்றா பாத்தீங்களா நம்மூரு புரோட்டா மாதிரியே அங்க தந்தூரி ரொட்டி தா அவனோட ரெகுலர் ஃபுட்டே அதுல பட்டர் தடவி தருவா நீங்க லோக்கல் கடையில ஒரு சாதாரண தள்ளுவண்டி கடையில போய் அத்தா கெடைக்கு
ம் ம் ம்
அதனால வந்து ம் சொல்லுங்க சொல்லுங்க
அதா எனக்கு நா அதா ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா நா வீட்ல இருக்குற ஃபுட்டு எனக்கு புடிச்ச ஃபுட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த எங்க அம்மா செய்யிற எனக் கு கொஞ்சோ இனிப்புனா கொஞ்சோ புடிக்கு அதனால எங்க அம்மா இந்த இடியாப்போ ஆப்போல்லா எனக்கு அவுங்க செய்யுறது ரொம்ப ரொம்ப புடிக்கு
ம்
ஆ சிலத உணவுகள்லா பாத்திங்கன்னா எவ்ளோ தா சாப்ட்டாலு இப்ப பிரியாணி அந்த மாதிரி வந்து அசைவ உணவுகள் நறையா புடிக்கு ஆனா அதெல்லா வந்து பாத்தீங்கன்னா எவ்ளோ நறைய கொஞ்சோ சாப்டோ வச்சுங்களே ஒரு மாதிரி வந்து சலிப் ப்புத் சலிப்பு தட்டிடு அ ஆ சாப்ட முடியாது அதுக்கப்புறோ இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் பிரியாணி சாப்புட்டுட்டேருந்தா ஒரு மூணாவது நாள் சாப்புட்ற அந்த ஒரு அந்த ஆர்வோ வந்து கெறஞ்சிடு அப்ப ரொம்ப நாள் ஆவு மறுபட் எப்டியு அந்த கிரேவிங்ஸ் வரு அந்த மாதிரி எனக்கு இது கெடையாது எவ்ளோ குடுத் த்தாலு சாப்புடுவே எனக்கு அந்த சலிப்பு தட்டுறது தட்டாது அந்த மாதிரி எனக்கு இது புடிக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த மாரி
இடியாப்போ ஆப்போ பணியாரோ எங்க வீட்லயு எங்க அம்மாலா அதா எனக் புடிச்சி கேட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பு ஆ இந்த பணியாரோ புடிக்கு ஆ காரப்பனியாரோ ரொம்ப புடிக்கு தேங்காய் சட்னி எனக்கு ரொம்ப புடிக்கு ஆனா வந் வெளியில வந்துதுக்கு அப்புறோ ஒரு வாய்ப் பு வந்து அம்மாட்ட சாப்ட்டது அங்க இப்போ நா வந்துட்டு வெளியில வந்துட்டே அம்மா வேறு ஊருலருக்காங்க வேல நாள வெளியில வந்துட்டே அதனால வந்து இப்ப நா வெளில போய் சாப்புடவே ஹோட்டல் நம்ம ஊர்லயே தமிழ்நாட்டுலயே ஹோட்டல போய் சாப்புர்ணுன்னா நா வந்து இந்த இட்லி தோச பூரி எதுமே அவுங்க கடையில போய் உக்காந்து ஓ கடையில எது வந்து போட்ற லிஸ்ட்ல எது நம்ம சாப்புடாதோ அவியல் அவியல் அவியல் கூட்டுருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி கூட்டுகள் அந்த இடியாப்பத் த அவியல் அப்புறோ வந்து இந்த வடகறி ஒரு அந்த ஸ்பெஷலா அந்த ஊரு டிஸ்ட்ரிக் ஸ்பெஷல் இருக்கும் பாத்தீங்ளா அததா வாங்கி நா சாப்புடுவேனே தவிர நார்மலா இட்லி தோசை எல்லா சாப்பிட மாட்டே அதே மாறி ஒரு மீல்ஸ்சு ஒரு நம் மத்தியானத்துக்கு போயி நா ப் பெரும்பாலு ஹோட்டல சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துரும் எங்க போனாலு நான் மதி னம் என்ன மீல்ஸ் தானே எல்லா ஹோட்டலையு குடுப்பாங்க எல்லா ஹோட்டலையு மீல்ஸ் தா விக்கும் பாத்தா ஒரு டோக்கன குடுப்பா மீல்ஸ் சாப்பிடுவோ அங்க உக்காந்து நா சப்பாத்தி சாப்ட்டுட்டு இருப்பே நா எல்லாரு ஒருத்தரு வந்து கேட்டேட்டாரு ஒருத்தரு திருச்சியில ஒரு எடத்துல கேட்கும்போது ஒருத்தரு கேக்கறாரு என்ன சப்பாத்தி சீப்புண்ணு சப்பாத்தி சாப்பிட்றீங்களா அப்டினனாரு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு நானு இதே சாப்பாட்ட நீங்க வந்து டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வெறுப்பா இருக்குமா இருக்காதா அப்படின்னே ஆமா என்னைக்காச்சும் ஒரு நாள்னா சாப்பில்லா இந்த சாப்பாட வந்து டெய்லியு எப்படி சாப்ட்டா வருமா எனக்கு அததா டெய்லியு இந்த மாதிரி சாப்பாடு வேணும் து போயி தா சப்பாத்தி குருமா இந்த மாறி நா சாப்பற்றே அப்டின்னே ஆனா இது வீட்ல மட்டு நடக்கவே நடக்காது அம்மாட்ட சாப்பட போது சாப்படும்போது அந்த என்னா தா டெய்லியு அதே சாப்ட்டாலு அந்த கை பக்குவத்துக்கு நம்ம அந்த சலிப்பு தட்டாது அந்த வீட்டு சாப்பாடு மாறி வரவே வராது எங்க போனாலு வரே ஏதோ சாப்ட்டுக்கலா எங்கயாச்சும் நல்லா இருக்குன்னு ஒரு நாள் சாப்பிட்லா ஹோட்டல்ல பட் ஆனா வீட்டு சாப்பாடு மாறி நீங்க சொன்ன மாறி வர சான்ஸே கெடையாது அந்த அருமை கெடைக்க வேற வெளியில வந்ததுக்கு அப்பறோந்தா அந்த அருமை எனக்கு தெரியுது
ஆ நீங்க வந்து நெறைய வந்து வெளிய சாப்ட்ருக்கன்னு சொல்றீங்க அதுல நீங்க வந்து ஒரு குறிப் பிட்ட உணவு நா இதை சாப்ட்டததுலயே என்னால மறக்கவே முடியாது அது உடைய நா எதிர்பார்க் கவே இல்ல ஆனா இது உடைய ருசி இவ்ளோ தரம் இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு உங்களுடைய அனு அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க
இன்னக்கி நம்ம எல்லாமே நான்வெஜ் தா பெரும்பாலும் செலக்ட் பண்ணுவே குஜராத்துல பாத்தன்னா குஜராத்தி தாலீனு சொல்லுவாங்க குஜராத்தீஸ் அவங்களோட அவங்க வந்து அங்க ஒரு கல்யாணத்துக்கு நா போயிருந்தே குஜராத்தி கல்யாணத்துக்கு ஏ ஃப்ப நா என்னோட கஸ்டமர்க் கோட ஃப்ரெண்டு அத என்ன கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போ போனாரு அங்க ஃபுல்லா நம்ம ஊருக்கு நம்ம நாட்டுல கிடைக்கிற எல்லா பயிரு வகைகள் எல்லா ச ஃப்ரூட்ஸ்சும் எல்லா வந்து காய்கறிகளும் அந்த மாறி ஒரு டேஸ்டு வெஜிடேரியன் ஃபுட் தா எப்பயு குஜராத்தி ஃபுல்லா வெஜிடேரியன் தா அந்த மாறி ஃபுட் ஃபுட்டு நா வாழ்நாள் ெ சாப்ட்டதே கெடையாது அந்த டேஸ்ட் வரவே வராது வித்தியாசமான டேஸ்ட்டு அத நம்ப நார்மலா வீட்ல சாப்பட்ற கொண்ட கடல பயிரு பச்ச பட்டாணி அந்த மாறி இது அதே மாறி வெஜிடபிள்ஸ்லயு நார்மல் வெஜிடபிள்ஸ்சு இதுலயு ஃப்ரூட்ஸ்சு நார்மலான வெஜிடபிள் இது இது இதுதா ஃப்ரூட்ஸ்சு ஆப்பிளு இது ஆனா அவங்க பிரிப்பரவேஷன் பண்ணாங்க பாத்தீங்னா அந்த டேஸ்ட்டு ஒரு கல்யாணத்துல அது அவ்ளோ டேஸ்ட்டு வேணா சாப்ட்டதே கெடையாது அவ்வளோ அருமையான பஃபே தா எவ்வளோ இம விடவே ஒரு ஒரு நூறு இரநூறு ஐட்டம் வச்சிருக்காங்க அவங்க வச்ச அந்த சின்ன ஆனா என்னன்னா அவ்ளோ சாப்ட்டும் நம்ம வயித்துக்கு ஒண்ணும் பண்ல எம்டி வயிறு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லான ஃபீலே வராது அவ்வள லைட்டான சாப்பாடு எவ்வள வேணாலு சாப்பட்லா அந்த மாறி ஒரு சாப்பாட சாப்டே அதே மாறி இந்த செகண்ட் வந்து ஒரு ஹோட்டல் இது வந்து நார்மலா ஒரு நீங்க இப்ப நா சொன்னது ஒரு கல்யாண வீடு அங்க ஒரு ஹோட்டல்ல சாப்ட்டே அந்த ஹோட்டல ஒரு பெரிய தட்டு சின்ன சின்ன சின்ன சின்ன சந்தா கிண்ணமா வச்சுருப்பாங்க அந்த கிண்ணத்துல மட்டுமே இருவது ஐட்டம் இருக்கும் சென்டர்ல சப்பாத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க குட்டி குட்டி சப்பாத்தி பூரி வச்சுகிட்டே இருப்பாங்க அதுல வந்து நீங்க எவ்வளோ கேட்டாலும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க எவ்ளோ கேட்டாலும் தட்டுல சப்பாத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க பூரியும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த ச சப்பாத்திலாம் அப்டி பி ச்சிங்கன்னா அவ்ளோ அப்டியே நாக்குல எச்சி ஊரும் இ இதுவும் வெஜிடேரியன் தா நான்வெஜ்ஜே கிடையாது இன்னொன்னு என்னன்னா இந்த ஹோட்டல்ல நம்மள வந்து இது வேணுமா வேணாமான்னு கேட்டுட்டே இருக்க மாட்டாங்க ஒரு டேபிளுக்கு ஒருத்தர் நின்னுட்டே இருப்பாங்க அந்த பத்து இருபது ஐட்டத்துல எது காலியா ஆகுதோ டக்கு டக்குனு நம்மள தேடு இப்டி பாக்ககுவங்களு வைப்பாங்க அந்த அவுங் கண்ணு ஃபுல்லா நம்ம த தட்டுலயே இருக்கும் எது அந்த அந்த அந்த இதுல அந்த ரவுண்ட்ல அந்த நடு சென்டர்ல எது காலியா ஆகுதோ கரெக்டா வந்து நம்ம தேணும் அவசியம் இல்ல அந்த நிறையன்னொ வந்து அ அ வந்த அந்த வக் வீட்டுக்கு கல்யாணத்துல பரிமாறுவாங்க பாத்தீங்களா அது மாரி பரிமாறுவாங்க அதே மாரி பரிமாறுவாங்க அந்த பரிமாறிச்சு அந்த சாப்ட்டு முடிச்சு நீங்க பில் பே பண்றீங்க பாத்தீங்களா அந்த எடத்துல ஒரு பெல் அடிக்க நம்மட்டும் ஒரு பெல்லு பக்கத்துல ஒரு பெல்லு இருக்கும் அந்த பெல்ல நீங்க அடிக்க சொல்லுவாங்க அடிக்க வந்தவொனே அங்க இருக்குற சர்வே சர்வரோ பத்து இருபது பேர் இருப்போம் எல்லாரும் கோரசா தேங்க்யூன்னு சொல்லுவாங்க அவந்த பகுத் குஜராத் குஜராத்தி மொழியில நம்ம மாரி இங்கிலீஷ்ல சொல்ல மாட்டாங்க நன்றி எங்க ஹோட்டலுக்கு வந்து நன்றி அப்டின்னு சொல்லுவாங்க அது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் சாப்பாடும் டிஃப்ரெண்ட்டு அந்த அவங்களோட உபசரிப்பு இருக்கு பாத்தீங்களா அதுவும் இது வந்து சாப்பாடும் இந்த ரெண்டுமே நா பாத்ததுலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு இன்னும் நெறையா சாப்ட்ருக்கே வெஜ் இந் பார் நான்வெஜ் பஃப்பே அந்த மாரி நெறையா சாப்ட்ருக்கே பட் இது ரெண்டும் மனசுல எப்பயுமே நிக்கிறது ரெண்டும் நா வெளிநாட் லாம் போயிருக்கே ஒரு அஞ் ஆறு கண்ட்ரி போயிருக்கே அந்த சாப்பாடு எல்லாம் சாப்ட்டுக்கே அது நெறைய சாப்ட்ருகே பட் ஆனா இது என மனசுல நின்னது அப்டின்றது இது ரெண்டும் தா நீங்க இது மாரி ஏதாச்சும் வித்தியாசமான ஃபுட்டு கல்யாணம் இதுல சாப்ட்ருக்கீங்களா
நா வித்தியாசமான ஃபுட்டு கல்யாணத்துல சாப்ட்டீங்கன் எனக் நெறைய விஷயம் ஞாபகொ வருது நா திருவண்ணாமலையில் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நாள் தங்கியிருந்தேன் எ பேச்சர்ஸ்னங்க கொஞ்சம் காம்படிடிவ் எக்ஸாம்லாம் கொஞ்சம் பிரிப்பேர் பண்ணிட்ருந்தோம் நாங் பேச்சுலர்ஸ் அந்த மொத்தோ ஒரு நாலஞ்சு பேர் தங்கிருந்தோம் நா எப்டின்னா அ இப்போ வீட்டுல எதுவும் காசு கேட்க முடியாது நாங்க என்ன என்ன பண்ணுவான சாப்பாட்டுக்கு ஆஸ்சிரமம் அங்க இருக்கும் திருவண்ணாமலையில் நிறைய ஆஸ்ரமம் இருக்கும் அங்க அ பணக்காரங்கள இருந்து ஏழைகள் எல்லாருமே அங்க தா வாங் சாப்டுவாங்க ஆமா சா இந்த மாரி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா மூணு வேலைக்குமே சாப்பாடு இருக்கு அங்க ஆ அப்டின்னும் போது நா காலையில ஒரு அங்க ஒரு ஆஸ்ரமொ இருக்கும் அது வந்து ரமண ஆஸ்ரமம்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்ரமம் இருக்கும் அங்க சாப்டுவோம் அதுக்கப்புறம் யோகி ராம்ஸ் சுரத்குமார்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்ரமம் இருக்கும் அங்கயு போய் சாப்டுவோம் ஸோ இந்த மாரி வந்து ரெண்டு மூனு ஆஸ்ரமொ இருக்கும் எப்பயுமே சாப்புடுவோம் அப்போ இதே மாரி நாங்க சாப்ட்ருக்கும் போது கல்யாணம் எப்பயாவது வந்து ஃபங்க்ஷன் அதுமாரி அதாவது எப்டின்னா நாங்க லைப்ரரிலருந்து படிப்போம் மேகஸிமம் பாத்திங்கன்னா லைப்பரரியில இருந்து தா வந்து அ நறைய பேர் வந்து கேட்டரிங் சர்வீஸ்லாம் போவாங்கா எதா ஃபங்கஷன்லாம் வந்த ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லா நறைய பேர் இருப்பாங்க அவுங்க என்ன சொல்லறாங்க ஃபங்க்ஷன் அப்டினு சொல்றோங் நாங்க என்ன பண்ணோம் லைபரரில இருந்து குரூப்பா ஒரு பசங்க கெளம்பி போயிடுவோ எங்க ஃபங்க்ஷன்ற மாரி அ மேக்சிமம் இந்த முஸ் மலீம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து அதிகமாக அங்க அங்க நடக்கும் ஏன்னா திருவண்ணாமலை என்ற அங்கே ஒரு ஒரு பத்து மண்டபோ கிட்ட இருக்கு ஸோ அது மாரி சொல்லும் போது நாங்க ஒரு குரூப்பா போயிருவோ நீங்க இந்த நந்தி ப்பரம் படத்துல பாக்கற மாரி அந்த மாரி அவங்க அங்க போயிருவோ போயிட்ட பிறகு இப்ப இப்ப அதுவு வந்து முஸ்லீம் ஃபங்க்ஷன்லாம் பாத்தீங்கன்னா சின்னதா நடக்கா நல்லா பெரிய ஃபங்க்ஷனா கிராண்டாக நடக்கு அ அப்படின்னும் போது அதுல இவங்க அவங்க கணக்க கண்டுபிடிக்க முடியாது அதனால நாங்ளு போய்டு ப்ரெண்டஸ் அதுவு கேட்டரிங் சர்வீஸ்ல வர்னு ஃப்ரெண்ட்ஸ்ன்ற போது நாம அவங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் எத கேட்டாலு எடுத்து வந்து வெப்பாங்க அந்த மாரி அதில வந் அதுல அதிக பாத்தீனா மட்டன் பிரியாணிதா நா வீட்டு விட்ல இருக்கும்போது அவ்வளோ மட்டன் சாப்பிட செய்வாங்க எப்பயாவது ரேர்ரா சாமிப்பாங்க ஆ மட்டன் எப்பயாது அந்த டேஸ்டு நாக்குல அந்த அளவுக்கு இருக்காது நா இங்க போன பிறகு அது ஒரு நா ங்க வந்து ஒரு வருஷோ இருந்த அப்பப்ப எனக்கு அந்த மட்ட மட்டன் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த மட்டனே அலுத்து போற அளவுக்கு அங்க அதிகமா சாப்ட்ருக்கோ ஸோ அந்த மாரி நினைவுகள் வந்து அ நல்ல ஒரு நினைவுகள்
இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இதே மாரி நான் ஃபேமிலியாவே பண்ணுவோங்க நானு எங்க வைஃப் பசங்க இந்த மாரி கல்யாணத்துக்கு நானு மாரி நேத்து நைட் டின்னருக்கு போனோங்க இந்த மாரி தெரியாத கல்யாணத்துக்கு நீங்களாச்சு கேட்ரிங் சுப்பி போயிருக்கீங்க நாங் கேட்ரிங்லா இல்ல சும்மாவே போவோ நாங்க சும்மாவ போய் யாருனே சொல்லாம போய் சாப்ட்டுட்டு மொய் வச்சுட்டு வந்துருவோ ஏதோ ஒரு பேர போட்டு யாரு வாங்க போரா கவரு தான எங்களுக்கு சா வெளிய சாப்பிடணும்ன்னு ஆச நெனைப்போ எங்கா இந்தா ஹோட்டல போய் சாப்படறது வேண்டா ஏதா கப்பக் கல்யானோ இருந்துச்சுன்னா பெரிய கல்யாணத்துக்கு போயி ஒரு ஐநூறு ரூபாவோ ஏதோ ஹோட்டல்ல சாப்படற ஐநூறு ரூபா ஆகுல்ல அந்த ஹோட்டல் அ அந்த ஐ ஐநூறுரூபா வந்து இந்த மொய் கவர்ல வெச்சு ஒரு பேர போட்டு குடுத்துட்டு வந்துருவோ அது யார் என்னலா கெடையாது பேர முட்டு போட்டு குடுத்துருவோ மொய் வந்து வீட்டு எப்படி ஒரு ஐநூறூபா ஆகு ஹோட்டலுக்கு போல ஐநூறூ ரூபா ஆகு ஓரளவு கல்யாணமா போய் வெச்சுட்டு மொய் வெச்சுட்டு க இப்போ பொண்ணு மாப்ள கிட்டல்லா போமாட்டோ யாருக்கு தெரியாது போகாம அது டின்னறுக்கு மட்டுதா காலையில கெடையாது நைட்டு ரிசெப்ஷன் வெக்கறாங்கள பாத்துட்டு மொய் வெச்சுட்டு வந்துருவோ இது சில நேரங்கல்ல பண்ணுவோ இதுவு பண்ணுவோ நாங்க அந்த மாரியு போகு அ
அந்த மாரி அந்த மாரி நெறைய சம்பவங்கள் வந்துரு ஒரு சில டைம் வந்து நம்ம பாசிட்டிவாருக்கு சில டைம் கொஞ்சோ சங்கடமான சூழ்நிலகளு கொஞ்சோ அமஞ்சுரு ஸோ அந்த மாரி விஷயங்களு வந்து இதுல கொஞ்சோ நடக்கு
இருக்கு நடக்கு நாங்க ஃபேலி கொழ கொழந்தைங்களோட போறோ குட்டி குட்டி பசங்க